ஆ ஆ அ
வரு வருது வருது
அதா அதா இங்க என்னவோ நெட்டாஃப் ப்ராப்ளன் நெனைக்கிற
ஆ அ
என்னா சமைக்க ஆரம்பிச்சாசா?
சமையலே முடிச்சுட்டோ முன்னாடியே
நாட்டுக்கோழி பிரியாணி ஓவர். அ ரைத்தா
ஆ ரைத்தா வச்சாச்சு வெங்காயொ
ஆ சித்தாகொள்ளுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்கறாங்க
ஆ பொறந்த நாளைக்கா
ஆமா ஆமா
ஆ
அதுக்கு எல்லா இன்னைக்கு எல்லா பர்ச்சேஸ் பண்ணி ம் பாத்துருந்த நேத்து ஆன்லைன்லோ ஓரு இது மாரி ஒரு சைக்கிள் தண்டு போற மாரி கையில புடிச்சுன்னு ஒரு
அது வந்துருச்சா ஆட்ரு பண்ணது
புடிக்கலியா
ஆ
அது என்ன எப்டி இருக்குது சின்ன பிள்ளைங்க ஓட்டுற மாரி இருக்குது நா பிஃப்த் ஸ்டாண்டர்ட்
ஆ
எனக்கு எல்லா புடிக்கல கேன்சல் பண்ணிடுங்க அப்டின் பண்றாங்க கலர் எதுன்னா என்ன கலர் அது யார் சூஸ் பண்ணது
பிங்க் கலர்ராமே
அதான் உனக்கு பிங்தா புடிக்கு
ஆ
ஆனா மேடத்துக்கு இதெல்லா எனக்கு வேணா அப்படின்றாங்க அது ஆயிரத்தி நூத்தி பதினோரு ரூவா அப்டின்னு சொல்லி ஆர்டர் பண் எட்டுக்கறாங்க
அறநூறுரூவானா
தெர்ல அது எவ்ளோனு கரெக்டா தெர்ல சின்னவ அந்த மாரி சொன்னா ஒன் ஒன் ஒன் ஒன் ஒன்னுனு அது ஒரு நாள் கம்மியா இருக்கு எவ்ளோனு தெரில
ஆயிரத்தி நூத்தி பதினோரு ரூவாய்க்கு வேஸ்டுதானே
அது வேஷ்டுதா அதுக்கு ஒன்னு ஆயிர ரூவா போட்டா சை கீழ வந்துருமா
ஆ
பாக்கலா அதி எ கரெக்டா பிளாட்டா இருக்கணு தர அந்த மாரிதா மட்டும்தான்தான் இது வந்து ஓட்ட முடியு
ஒட்ட முடியு ஆமா நானே எங்க ஒட்டுவாவ அது வேற வேஸ்ட்டுதா
மாடிலதா ஒட்டு இல்ல சர்ச்ல ஒட்டணு
மாடிலலெல்லா ஓட்டக்கூடாது
ஒரு இப்டி தடந்தா கீழ விழுந்துரு ப இங்க பக்கத்துல பெருசா இப்ப வெளில நீளமா கார போட்டுருக்கறாங் க சீட்ல்லாம் போட்டு வெள்ள ஃபேன்டெல்லா இக்குது அததா இப்ப வெளில் ல மே மாசோ பசங்ளுக்லா அங்கதா சாப்பாடு போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க
ஆ
நம்ம ஃபன்க்ஷன்க்கே அப்டிதா பெரியவர்க்கு உள்ள ஃப சேரி வெச்சு வெளில சாப்பாடு வெச்சுக்கோன்ங்கனாங்க
ஆ
அதுக்கப்புறோந்தா சேரி அப்போ ப கட்டிருவாங்க இப்பதா முடிஞ்ச்சு பன்னீர் ட்டாய்ச்சு அடுத்தர்வ வத்தி பாத்திங்கனா தெரியு
அ
போயர்லா தேனாட்றது இருக்கு
ல ஓட்றோன்னா கூடவே ஒர்த்தங்க போணு
ஆமா ஆமா ஆமா இன்னிக்கு இன்னிக்கு உங் ஊர்ல மழப் திகமா அதா நியூஸ் பாத்த அந்த ஊர்லல்லா கனமழைக்கு வாய்ப்பு
அ
அப்டி போட்ணுந்தா தா மச்சாங்கட்ட பேசன அனா வெய்லு
அ
வெயில் அடிக்கிர்டா உங் அத்தா பார்றா காப்பி சண்டே போட்டு கடுப்பேத்துராரு காலைலே
அ
அப்டின்ன ஓர் அட்டகாஸம் தாங்க முறதுல்ல இதோ பாஸ் த்துக் ஒர் நாள் நா பரவால்ல அ அவரு வார்த்துக் ஒருநாள் வச்சுற்றாறா என்னன் தெர்ல
அ
ம் வர்ட்டு முடி வேறமாரி விட்டித்தாரு வீடியேக்கு வீடியோக்கால் பேசறாரு சின்னவகட்ட பேசிட்டு கொண்னேரல்லா இது பண்ணாரா இ பன் விட்டு எல்லா உங்க சின்ன பொண்ணு எல்லா எல்லா சேர்ந்து கான்பிரன்ஸ் பேசியிருந்தாங்கல
ம்
கொட கழ்ச்சி என்ன ஏ தெர்ல காதுகுட்ட வந்தா
ம்
வேணாமா சாமி கதா நீ காதுல காத்துன கய்யுன்னு வேணா அ ஆ இல்ல இத அப்போ இதா சொல்றத சொல்றேன்ல இல்ல இல்ல சும்மா ஒன்னு சொல்லுவன்ட்டு டி வி கே ன் கத்திட்டு ஓடி டா
அ
கேட்டா உங்க சின்ன மாப்பிள்ள வந்து
அ
நா வந்து அகென்ஸ்ட்டா இருக்கறே அதனால ஏ காதுல இது மாரி சொல்டு ஓடுது ஏ ஹே அதுல ஒரு காதுல
அ அ அ
அப்டின் சொல்ட்டு போனனா அந்த அறிவாளி
ஆ
இன்னா பண்றது
அ
சின்ன புள்ள அப்டிதா அவரு இன்னா சொல்றாறோ அத அப்டியே செய்றது
ஆ
ஆ
சமைக்கலான் பாத்தோ
ஆ
அப்போ தா உங்க பெரிய பேத்தி ஃபோன் பண்ணா
ஆ
வரிங்ளானா வ வெள்ல வரிங்க கடைக்கின்னா
அ
இல்லம்மா சாமி
அ
நா இப்பதா ம எல்லா மாட்ல துணி காய போட்ட நா டயடு இப்ப எடுக்கட்ட திருப்பியா
ஆ
ஆஹ
இப்ப அதனால இன்னைக் கட சாப்பாடா
அதுக்குதா கூப்புன்குறாங்க இப்பியே பருதா ஸ்மாட் பஸ்ஸார் பக்கத்துல ராஜாரராணி அப்டின் சொல்லி ஒரு கருவிருந்த கட
அ உங்க ஊர்ல இன்னு அம்பது கட தெறந்தா கூட ஓடுமாப்ல
ஆமா அது வந்து உங்க பொண்ணு வெட்டிங் டே ப்பவே கேட்டாங்க
அ
நா வாங்கி குடுண்ண அ அன்னைக்கு இங்க ப்ரோக்ராம் இத்தன நாளா அங்க போகல
ம்
அதனால அது வந்து சாதம் மட்டன் மட்டன் கொழம்பு சிக்கன் சிக்கன் கொழம்பு மீன் மீன் கொழம்பு அப்புறம் கபாபு ர சம் ஒரு பாயசம் அதெல்லாம் சேர்த்து ஒரு கம்போ கறிவிருத்தன் நா தா சொன்னே ஒரு கரி வி யும் ஒரு பிரியாணி வாங்கிடு வந்திருவ வீட்ல கூட சாப் டுவோ இல்ல எதா பண்ணிக்கலாம் அப்டின இல்ல இல்ல ஒங் ஒங்க பெரிய பொண்ணுக்கு அங்கதான் சாப்புண்ணும் இங்கெல்லா இருந்தா ஒன்னும் பாத்திர ஆகும் அ இது அங்கேயே சாப்பிட்டோமா முடிச்சமா ஆ அப்படின்னு அங்க கூப்பிட்டுக்கறாங்க ஒரு மணிக்கு போனோம் அவங்க அலர்ட் கொடுப்பாங்க
ம்
அழகா அங்க போனு
எ எல்லாரும் போயிருக்காங்களா பிரவீணா சரண்யல்லா
இல்ல இல்லல்ல இன்னிக்கெல்லாம் கேங் கிடையாது அந்தைக்கு வந்து ம் பெரியவ பெரிய பேத்தி சின்ன பேத்தி அவ்வளோதான் பெரிய பொண்ணு பெரிய பேத்தி சின்ன பேத்தி அவ்ளோ தா எல்லாரு எல்லா போனாப்ப பட்டே பில்லு போடுத்துறான் அவங்க இல்லன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க அம்மா இருப்பாங்கல்லையா அவங்க அம்மாலா ரொம்ப வெளில வாங்கறது அதல உடம்ப அவ்வள பண்ணுவாங்க என்னைக்னா எப்படா சமைப் சிக்கோ டெய்லி வாங்கறதுல்லா வேண்டாப் பண்ணாத அவரு சமச்சிருவாரு த ஒரு ஊர்ல இருந்து வரதுனால து கேக்கறதுனால ஏதாவது எடுத்து போட்டு செஞ்சி அவ ரு அவரே எல்லா செய்வாரு அவருக் வந்து பேரு வச்சி வந் தாஸ் கிச்சன் அவர் இது பத் கி அவரே எல்லா சிக்கன் கவாப் ப்பு இது பண்ணுறதாவட்டு பிரியாணி செய்யறதாகட்டு இல்ல சப்பாத்தி சிக்கன் கிரேவி ஏதோ ஒன்னு சனி ஞாயிறுனா அவருதா
ம்
ஆ சமையல் ஓடும்
பரூகூர்லா ஆம்பளைங்க சமச் வச்சாதா வீட்ல பாதி நல்லா சமைக்கிற மாரி இருக்கூ
ம்கும் அவரு சென்னைல திங்கள் டூ வெள்ளி அவரு அங்க அவங்க மாத்தி மாத்தி அவங்க ரூம்ல இக்குறவங்க செய்வாங்க அவருக்கு அதே பழகிருச் ல்ல
ம்
தெறமைய வீட்லியு வந்து காட்னூ அதனால சேரி அப்டின்ட்டு அவரு அவங்க அம்மாக்கு அவங்க அக்காவு வீட்ல தா இக்குறாங்க அக்காவா தங்கச்சி தங்கச்சி வீட் ட்லதா இரு ம் ம் தங்கச்சி ட்லதா இருக்கு அது ஒண்ணு வீட் ட்டுகாருகிட்ட போல ஆ அது ஒரு இங்கயே கட்டுன்றாரா சேரி இருக்கட்டு
ம்
ஆ எல்லாருக்கு ஆக்கி கொட்னே அவர் இருக்கிறாரு நாங்களு போனா எங்களுக்கு சேத் சமைச்சிருவாரு
ஆ
போல
ஆ
எப்பனா போவே அடிக்கடிக்கு கால்லயு கூப்ட வச்சே
ஆமா ஆமா ஆ
எப்பயாவது போய் தலைய காட்டிட்டு எஸ்கேப் ஆகிருவோ அவ்ளதா அப்டியே போயிட்டு இருக்குது மாமா எங்க வீட்லயே வெளிலயா
வீட்லதா எல்லா எண்ணெய் தேச்சி குளிக்கிறாங்க இன்னக்கி பிரசன்னாவு மாமா தா
சானி எல்லா குளுரு இதா இருக்கது
குளூராருக்கா இங்க வெயிலு வெக்க
உம்
பட்ருலெல்லா இருக்கவே முடியாது வெயிலு எதுரு வெயிலா மத்யானம் ஒரு மணிக்கு மேல வெயிலு தா
நேத்து ஒருக்கப்படிதா
ஆ
புன்னா அவரு கீழயே கம்போடு போச்சிக்கலா அவனுக்கும் கம்பெடி போச்சிக்கலா எனக் கூப் மாட்டல்லா
உம்
கீழ வந்து ஈர ஏறு தா அது மேல பட்த்துக்கோ மேல என்ன கட்லா இல்ல ஃபுல்லா மழ ரெண்டு நாளா பொழந்து கட்டுது செம மழ இனு ஜில்லுந்தாருக் கிளைமேட் ம் அப்டி பெய்து
ம் இன்னு இல்ல கால்னு நா நேத்தெல்லா பேசுனா இன்னைக்கு இன்னும் பேசல காலைல சர்ச்சுக்கு போயிருப்பா அப்றோ நா சமைக்க ஆரம்பிச்சுட்டோ
இன்னகி உங்க சமயலா
ஹம் பிரியாணி நா செஞ்சேன் கிரேவிவ அவ ஜா
ரோஷோ பிரியாண் தனியா தேவி தனியா நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க ஆனா நாளைலழுந்து பாத் ஜிம்மு ஜிம்முக்கு போ ஆலுங்கள இல்ல வாக் நியு போலாறான நாளைல இருந்து ஆரம்போ
ஜிம்முக்கு சரண்ணியவு அப்படியாவு போனது என்னாச்சி
அவளோதா முடிஞ்சிருச்சி விடுஞ்சுருசு அது எல்லாத்த அதது அவ்ளோதா அது அந்த டைம் முடிஞ்சிச்சு குறைஞ்சிச்சு நாங்க லலைட்டா அது என்னான் தெர்ல அது குறைஞ்சா இல்லன்னு தெர்ல அது இப்ப நம்மளுக்கு அப்டித்தான்த்த போனோம்னா ஒரு ரெண்டு கிலோ குறையுது அது கட் ட்டியவ அதுலயே இருந்தன்னா அந்தயிட்ட மெயின்டென் பண்ணலா ப்ப நா என்பத்து நாலு கிலோ இருக்றே போனோனா கண்டிப்பா நா நாலு கிலோ கொரைவ அதன விட் விட்டேன்னு வச்சுக்கோங்க எம்பது கிலோல இருக்கறதா நா ரெகுலரா அங்கேயே போயிருந்தேனா எம் முதல்ல இருப்ப மா சேரி கொஞ் ஞ்ச இதாயிடுச்சு அதா வந்துட்டுமே நாலு கிலோ குறேச்சுடுமே பாத்துக்லா அப்டின்னு வுட்டுரு சியோங்க இன்னு ரெண்டு மாஸ்த்தல அந்த நாலு இன்னோ ஏரிடு
உ ம்ம்
அது அப்டிதா ஆகு ஓடம்புக்கு இதாயிரு தேட்டீன் டேஸ்சா இருந்தா மட்டுந்தா அந்த ஃபேட் இதாயி ஆகுதுல
ஆனா ஜிம்முக்கு போய் ரொம்ப வெயிட்டெல்லா தூக்குனாலு ஜிம்மு செய்ற அவங்களுக்
இல்ல இல்ல அது நம்ளுக் கு பெல்லி ஃபேட் என்னவோ அதுக்கு மட்டுந்தா செய்ருது அவரு எக்ஸ் ஸ்ட்ரால எனக்கு கத்து குடுக்குறாரே நா அவுருகிட்டே சொல்லியறே உங்க பொண்ணு செய்வாங்க நா சொல்லிடுவே சார் எனக் ங்க அந்த மசல் டைட்டு அந்த மார்லா இரு தேவல்லே எனக்கு அந்த பெல்லி ஃபேட்டு மட்டு ரெடியூஸ் ஆவுணு அதுக்கென்னவோ நா முடிச்சுத்தியரே ஏ அப்டி சொல்லி அவு டா சொல்லியருவே
ம் இல்ல நெறைய பேரு ஜிம்முக்கு போயு அட்டர்டாக்குல சொல்றாங்க
ஆ அ அ வாங்கலா வாக்கிங் போனாலே ஓக் கேதா பாக்கலா நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு பேசலா அப்பறோ நீங்க சாப்புடுங்க ஆ சாப்பிடுங்க ஓகே ஓகே சேரி ஆத்தா ஓக் ஓகே ஓகே